ஆ யார் கல் பண்ணாலு புளி எனக்கு கு வரவே மாட்டன்துமா
தவறாக எதோ அந்த மாரிதா சம்திங் எதோ வந்துச்சுங்மா
ஆ ஆனா இப்ப நா வந்து பண்ணா எல்லாருக்கும் போகுது நேத்துல இந்தே எனக்கு இந்த பிரச் பிரச்சன போய்ட்ருக்குமா
ஓ சேரி சேரிங் எல்லா இந்த சார்கிட்ட சொல்லால்லைங்மா
ம் ம் சொல்லி பாக்கணும்மா ஆ பாவோ எல்லாருக்கும் கால் வேஸ்ட் கட் ஆகுது அதுனால அதா நா முன்கூட்டியே சொல்ற வேண்டா யாரு எனக்கு கால் பண்ணாதீங்க அப்டின்ட்டு ம் ம் நா ஒரு வாட்டி போகும் போது இங்க இருந்து வேற ஒரு பங்க்ஷனுக்காக போனோமா சென்னைக்கு எல்லா எல்லாரு சேந்துதாம் போனோ அப்ப வந்து இங்க இருந்து சென்னை வரையுமே ஆ அவங்கள பத் தி கொர சொல்லி டே வந்தாங்க
ஆ அப்டிதாங்க ஒரு சிலர் இருப்பாங்க
ஆ அதா அங்க போனதுக்கு அப்புறமா சேரி விடுங்க எதுக்கு அண்ணந்தானே அது இதுன்னு எதெதோ நாங்களு சொல்லிட்டு வந்தோம் மாமா தானே விடு சித்தி எப்டின் சொல்லிட்டு
ஆ சொன்னா என்ன சொல்லுவாங்க நம் நம்மள விட்டுட்டு அவிங் போய் தனியாதா எப்டி இருந்தாலு பேசுவாங்க நம்
ஆமா ஆமா அதுக்கப்புறமா அங்க போயி பங்க்ஷனுக்கு பங்க்ஷன்க்காக தான் போனது அந்த பங்க்ஷன்ல அவ அவங்க ட்ரெஸ் வந்து மேச் ஆகல உம் ஆ எங்க மாமா ஓடது அதுவும் எங்க அத்தையோடையும் கல்யாண பொண்ணு என் மாமா பொண்ணோட ஏ எங்கேஜ்மெண்ட் டு ஆ அது அது ஒரு செட் ஆகல அது ஒடனே என்ன பண்ணாங்க எங்க சித்தி போயி்ட்டு ஏ பக்கத்துல இருக்கு இது துணி கடைக்கு போயிட்டு ஒடனே மேட்சிங் ஆகுற மாரி அவருக்கு துணி எடுத்துனு வந்து கொடுத்தாங்க
ஓ அப்புறம் எதுக்கு அப்படி
உடனே ஆ எனக்கு அதுதான் இங்க இருந்து அந்த அளவுக்கு சொல்லிட்டே வந்தவங்க எப்படி உடனே நீ அந்த மாதிரி போய் துணி எடுத்து குடுக்குற நம்மளுக்கு அப்ப எப்டி இருக்கும் ஆமாமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட வந்து அவளோ கொற சொன்னாங்க ஆ வந்து எங்க அம்மம்மா வந்து வந்து இடம் வாங்கி வச்சிருந்தாங்க அ அந்த எடம் வந்து அவு களே ஒருத்தர எடுத்துக்கிட்டாங்க இவங்க மொத்தம் அஞ்சு பேரு ஆனா அவங்க ஒருத்தரே எடுத்துக்கிட்டு ம் எங்க பெரிய மாமா சொன்னாங்க எ எல்லாருக்குமே பங்கு குடு அப்டின்ட்டு அவர் வந்து குடுக்கவே மாட்டேன் நான் அப்டின்னு சொன்னதுக்கு இவங்க எங்க சித்திதான் வந்து அப்படி திட்டிட்டு போனாங்க என்ன இதோ ஏதேதோ கொஞ்சம் திட்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வாரம் கல்யாண நாளுனு நினைக்குறேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அ மொதல் ஆள இப்போ எல்லாரும் வச்சு இருக்கோம்ல வாட்சப்பல குரூப் அ
ஆமாங்மா
வந்து விஷ் பண்றாங்க என்ன காலையில நாலு மணிக்கே அதுல போடுறாங்க
ஓ
நம்மளுக்கு எப்டி இருக்கும் நம்மகிட்ட வந்து அவங்கள பத்தி குறை சொல்லும் போது நம்மளுக்கு அவங்க தப்பா இருக்காங்க அவுங்க தப்பானவங்க அப்பிடின்ற ஒரு எண்ணோ நம்மக்
ஆமா நமக்கு அப்பிடி ஆன நம்புளுக்கு மைண்ட்ல கொஞ்ச அப்பிடி ஆயிரு அவிங்கிட்ட பேசம் போது நம்மளுக்கு அப் இப்பிடித்தானிங்கமா இருக்கு இவிங்க இப்பிடி பண்ணிருக்காங்
ஆமா ஆ ஆனா மொத் த்தலாலா வந்து விஷ் பண்றாங்க எங்களுக்கு எந்த அளவுக்கு கடுப்பா இருக்குன்னா இப்போ அந்த பேமிலி குரூப்ப பாத்தாலே எனக் க்கு அ அதுல இந்து வெளியே வரக்கூடாதுன்னு சும்மா இருக்கோ அவ்ளோதா
ஓ
ம் அந்த மாரி எழுச்சு என்னது எல்லாரு யா இந்த மாரி நடிக்கிறவங்க நம்மகிட்ட பத்து பேர் இருக்கிறத விட யாரு இல்லாத நம்ம தனியா இருக்கிறது எவ்ளோ நல்லது அப்பிடின்ற மாரி இருக்
ஆமாங் அப்பிடிதா இருக்கு ஏ இப்போ அவிங்கள பத்தி எப்பிடி சொல்றாங்கன்னா இப்ப நம்மள பத் தியு அவிங்கிட்ட போய் இவுங்கள இப்பிடி சொல் வாங்கம்மா
ஆமா ஆமாமா நா வந்து யார்கிட்டயு பேசுறது நா ஆ இந்த இதுக்குதா நா வந்து விஷ் பண்றதே விட்டம்மா எல்லாரி துக்கு நம்ம விஷ் ப்பண்ணா தானே அடுத்த அவுங்க இப்ப எப்பிடி இருக்கு நா ஆ இப்பிடிதா இப்ப நீ விஷ் பண்ணா நா விஷ் பண்றே நீ விஷ் பண்லியா நா விஷ் பண்ணமாட்டா அந்த மாரி கணக்கு வச்சுக்கிறாங்கள அதனாலதா நா விஷ் பண்றதே விட்டுட்டே வேணா இப்பிடி இருக்கிறவங்ககிட்ட இருந்து ஒரு ஆ இவுங்க கிட்ட இருந்து அந்த நல்ல வார்த்தன மனசால பேசலனாலு பரவாயில்ல ஆனா மனசுல ஒன்ன வச்சிட்டு வாயில நல்ல வார்த்த பேசன்னா அது எனக்கு பிடிக்கல அனால வேணாடாப்பா நா அதுதா நா நறைய அவாய்ட் பண்ணிட்டம்மா இவுங்ளல்லா வந்து
அந்த சொல்வாங்ளம்மா நீ என் னதா பாம்புக்கு பால் ஊ த்தி வளத்தனாலு அது சொ
இல்ல மா நி சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா வாட்ஸ் அப் ஸ்டேட்டஸா வக்கிறாங் பாத்தீங்ளா இ ப்ப என்னோட பர்டேனா எ ஃபோ ட்டோ வச்சி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிறாங்க அவுங்க அது பாக்கும் போது எனக்கு எவ்ளோ கடுப் பா இருக்கு ஆனா பா இப்ப ஏஸ் ஃபோட்டோ வச்சு வச்சு இப்ப இவுங்களோட பர்டேக்கு நா எ ஸ்டேட்டஸ்ல வக்கனுமா
மறந்துட்டாலு அது ஒரு பிரச்சனை ஆகு நம்ம வேல இதுல கரெக்டா ஞாபக வச்சோ
ஆமா அதுனால நா என்ன பண்ணே செரி நம்ப அவாய்ட் பண்ணில்லா ஃபஸ்ட்டு அது பயி நம்ம மேலயே வர ட்டு ஆனா நா வந்து இப்ப நாலு பேரு வக்கிறாங்கன்னா அது ஒரு பெருமையா இருக்கு அவுங்களுக்கு இப்ப ஓ என் என்னய எ ஃபோ ட்டோ வந்து ஒரு பத்து பேர் வக்கிறாங்க அ அப்புடின்ட்டு
ஆமா
ந்து ஸ்கிரீன் ஷாட் எடுத்து மறுப்டியு ஸ்டேட்டஸ்ல போட்றாங்க இவுங்க இவுங்க எ ஃபோட்டோ வச்சு விஷ் பண்ணியிருக்காங் க ஆமாமா
அஹ் பாத்து அதுலயு உன்னொரு ஒரு சிலர்ல என்ன பண்ணுவாங்கனாமா அதலயே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கனா இப்போ வீடியோ போட் டாங்னா கீழ அந்த ஒரு பேரா மாரி எழுதி போடுவாங்கல்லமா அது ஸ்கிரீன் ஷாட் எல்லா எடுத்து வெக்க மாட்டாங்க அந்த வீடியோவு டவுன்லோட் போட்டு போட்டு அதுக் கீழ நீங்க பேரா எழுதுனது இவிங்க கஷ்டப்பட்டு மறுபடியு எழுதி அதுக்கப்புறோ ஒரு தேங்க்யூ அப்டிம்பாங்க இதுக்கு யாருக்குடா பர் அப்டியே உனக்கு நீயே போட்டுக்கிட்டியாங்குற மாரி அங்
ஆமாமா எனக்கு அதெல்லாம் பாக்கும் போதே கடுப் ப்ப நா ஏ நா சொல்லிட்ட அ என்னோட ஸ்டேட்டஸ்ல ஒண்ணு நாந்தா இருக்கணு இல்ல நா எழுதுனதா இருக்கணு அவ்ளோத் என்ன தவுர மத்த வேற எதுவுமே நா வெக் வெக்கமாட்டா அப்டின்ஸ் சொல்லிட்டு ஒன்னு நா இருக்கணு இல்லியா நா எழுதுன ஏ வார்த்தைகள் இருக்கணு அவ்ளோதா அதுக்குதா எப்பயுமே என் ஸ்டேட்டஸ் ச்சு நா எழுதுனத மட்டுந்தா நா வெப்ப
போய் நீங்க இப்போ ஓ சேரி சேரிங்மா நப் தமிழ்ல டிரேன்ஸ்லேட் போட்டு பாப் ப்ப
அது வந்து நியூஸ் பேப்பருக்காக எழுதி நியூஸ் பேப்பருக்காக எழுதி க்கமா
ஓ என்னதுங்கம்மா நியூஸ் பேப்பருக்காக
நியூஸ் பேப்பர்ல டெய்லி வந்து வரும் இது வந்து நா எழுதுறது
ஓ சூப்பருங்மா
காலம் வந்து எனக்கு அது என்னோட ஃப்ரெண்டோட பேப்பருதா ஆ அவ வந்து சொல்லியிருந்தா கா மேல ஹெட்டிங் அந்த பேப்பரோட பேரு பக்கத்துல என்னோடது வரு தேனோ தோரும் டெய்லி காலையில ஒரு இது வரூம்
ஓ
ஹ அது அதுதான் நான் சொல்லுவேன் நா என்னோடது மட்டும் தான் நான் வைப்பேன் மத்தவங்க எழுதுனதெல்லாம் நான் வைக்க மாட்டேன் தேட்டி
பரவாயில்லைங்கமா சூப்பர்
அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா அந்த மாரி நான் இப்ப கொஞ்சோம் வேலையா இருக்கேன் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன் அவனுக்கு நான் சொல்லி வச்சிருக்கேன் எனக்குன்னு ஒரு காலமே குடு த்துரு நம்ம அது பேப்பர் இப்போ தான் ஒரு ஆறு ஏழு மாசம் ஆகுது அது ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து புதுசு புதுசா ஏதாவது பண்ணணும் நான் வேணா ஆஹ் ஞாயத்திக்கிழமை வந்து கத எழுதுறா மாரி ஏதாவது ஒரு தொடர் போடலாம் ஆஹ் அந்த மாதிரி ஒரு காலமும் அதுக்குடுத்தது இப்ப நறைய பேர பத்திஹ் புத்தகங்கள்ல கூட வரமாட்டேந் துமா
ஆமாங் மா
படிக்கற பசங்களுக்கு யார் யாரு இப்ப கொஞ்ச நாள் போச்சுனா அந்த காசு மேலே காந்தி இல்ல அப்டின்னா காந்தியாருன்னு கூட தெரியாம போகலாம்
ஆமா
ஏங்க எல்லாமே டிஜிட்டல் பண்ணிட்டு
திரும்ப தெரியமாட்டேங்குது
அதான் அதான் அது அதர்காண்டி ஒருத்தொருதர் பத்தியும் நம்ம போடலாம் பேப்பர்ல அப்படின்னு சொன்னேன் நானு ஆஹ கண்டிப்பா பண்ண லா அப்படின்னு சொல்லியிருக்கான்
நீங்க இது மாதிரி போடும் போது அந்த சொந்தக்காரங்க இருக்காங்க மொதல்ல அந்த சொந்தக்காரங்க இருக்கு இருக்காங்களா ஆமாம் அது வேற பே பேர்ல போட்டோ
இல்லமா நா கொஞ்சோ அதுங்க எல்லாமே ஏ அப்பிடியா அப்பிடி அனுபவப்பட்டு எழுதுறதுதா ஒன்னொன்
ஆமாங்க ஆமா நீங்க சொல்லிருந்தீங்கல்ல அந்த ஃபைகால்பஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறோதா கால் பண்ண முடியுனு அது இல்லென்னு சொன்னிங்கல்ல அது இல்லதாமா நீங்க சொன்ன மாரி இல்ல மா
அதன ஏமாத் த்துறவங்க ஏமாத்துறாங்க
ஏதா என்னை சேத்திவுட்டாங்களா அந்த பொண் சொன்னே
ட ஆ
அப்புறோ எதுக்கு நானு
ஆ ஆ
அப்பிடியே ஓபன் பண்ணிரு பஸ்டு பாக்குறே எப்பிடி வருதுன்னு பாக்குறே பாத்துட்டு நா வேணுணா உட்ட சொல்றே ஆனா எங்கிட்ட இந்த மாரி நா ஒ ஒரு அம்மாட்ட பேசறே அவிங்க அப்பிடிதாப்பா சொன்னாங்க அது வந்து பொய்யா ப்ண்ணோ அப்புறோ எதுக்கு என்கிட்ட இப்பிடி சொன்னாங்க ஆனா இந்த பொண்ணு வந் து ஒரு இரண்டு மூணு கால் பேசுவாங்களாட்றுக்கு இந்த பொண்ணு வந்து பே சறானால ஒரு வேல அந்த பொறாமைல்ல சொல்லிர் ப்பாங்களோ அப்புன்னா தெரியலப் ப்பா இருக்கலா அப்புறோ அந்த கால் வந் து அது சொன்னே அதுக்கப்றோ இல்ல ப்பிடி அந்தமா அப்புறோ இப்ப எனக்கு வந்தது இல்லப்பா அந்த மாரிலா இல்ல அவிங்க சொன்னதா உண்ம உ ஃப்ரெண்டு சொன்னது போய்யி பஸ் அஞ்சு கால் அதெல்லா பொய் நாவேனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்றேனு கால் பண்றே பார் வரு அப்டின்னே
ஆ ஆ ஆ அதாமா நெறய பேர் அந்த மாரி ஏமாத்திட்ருக்காங்க இப்ப சொல்லிட்டா நீங்க திரும்ப பண்ணுவீங்க அ அதனால இப்ப நா சொல்லாம நானே பண்ணிட்டேன்னா எனக்கு முடிஞ்சிரு எல்லா
ஆமாங்கமா அதுலயு உன்னோனு இன்னுனல்லா வேற மாரி சொல்லி வச்சிருக்காங்க உன்னொ ர இது ஓபன் பண்ணா
ஆ ஆ அய்யோ எதுக்குமா சும்மா அவுங்கள பத்தி எல்லா அவுங்க சொன்னாங்ளா அதோட விட்றணு அவ்ளதா
உம் இல்ல இந்த மாரிலா சொல்லியிருக்காங்க எ ஃப்ரெண்ட் ட்டு அது கொஞ்ச பயந்துகிட்டு எங்கட்டயு அந்த மாரில்லா சொன்னாங்க
ஆஹ ஆ
இல்லைங்மா இன்னைக்
ஆமா ஆமா ஆமா
சொல்லி இருந்தாங்க
உம் இல்லமா எனக்கு தெரிஞ்ச வர்லியு ஆ இல்ல அப்டின்னு தா நெனக்குறே நெனக்கிறே நானு இப்ப நா நம்ம பண்ணிகிட்டு தான இருக் கோ உம் தெரியல உம்
ஒரு தம்பி கூட நேத்துக் என்னமோ பேச சிட்டுருந்தா அந்த தம்பி வந்து மூனாவது இது என்னமோ சொன்னாங்க
மூனாவ்து இது அந்த தம்பி இப்பதா ஃபஸ்ட்டு இயர் படிப்பாங்ளாட்ருக்கு
ஹ ஹாஹாஹா இருக்காங்கமா நல்ல பசங்களும் இரு இருக்காங்க ஆனா நெஜமாவே இதுல பேசும் போது சிலரை வந்து நம்ம நெருங்கிய சொந்த மாரிதான் நம்ம பாத்ட்ரு போம்
ஆமாங்மா அதுலயும் நான் என் ஃப்ரெண்டு் சொன்னாங்க நெறய பேரு டாஃப்லாம் வராங்க டீச்சரு ஸ்டாஃப் இந்த மாரிலாம் பேசுறாங்க
ஹான் ஹ போட்ருக்காங்க பா பாக்கணுமா இன்னும் சாப்டவே இல்ல நாங்க இவுங்க எங்க வீட்ல சாப்ட சாப்டவே வரல இப்பதான் எடுத்து வைக்கிறாங்க போலாம் எல்லாம் சரி சாப்ட்டு அதுக்கப்பறமாவ்து எல்ல பேசலாம் அப்டின்ட்டு ஹன்
சேரி நீங்க சாப்புட்டு வாங்க வாங்க
ஆஹ் ஹ் செரி செரிம்மா உம் உம் சேரி மா வைக்கவா
ஆஹ் சரிங்கம்மா
ஆ சேரிங்